ஹலோ சாரிப்பா அ கொழந்தைங்க கொஞ்சு டிஸ்டபன்ஸ் பண்ணிட்டே இருக்குங்ளா அதனால செரி கால கட் பண்ணி விட்டே ஒரு ஒ செர் செர் செர் அ அ அப்போ காலேஜு டேஸ்லா ஓகே உங்குளுக்கு
ஓகே
ஓகே பரவால பரவால அப்ப பா ப்பாவ
அ அஹா பாப்பாவெல்லா இப்ப எப்டிக்கா விட்ற முடியு கூட பொறந்த தங்கச்சிக்கா ஓ மத்தவங்கனா ரைட்டு படிப்பறிவு இல்லாம பண்றாங்கனா நம்பலு அப்டி இருக்க முடியுமா நாலா கண்டிப்பா எ தங்கச்சிய ஒன்னு லாயர் ஆக் கனு இல்ல சி ஏ படிக்க வெக்கணு எனக் அதா ஆச எனக்கு
லாயர் இல்லனா
டு அக்கவுண்டன்ட் அதாவது பெரிய பெரி ம்ஹூம் இல்ல இல்ல பெரிய பெரிய கம்பெனில கணக்கு வழக்கெல்லா பாப்பாங்க அக்கவுண்டன்ட் அக்கவுண்டன்ட் அக்கவுண்டன்ட்லயே பெரிசு பெரிய படிப்பு அதா அ சாட்டடு அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க ஆடிட்டர் ஆ
ஓ சூப்பர் ஆனா அதுல இல்ல மெடிக்கல் ஃபீல்டு படிக்க வை க்கலா நீங்க நம்ம கிராமத் த்தல எல்லா பாத்தீங்கன்னா சின்ன கிளினிக் யூஸ் பண்ணாலுமே நம்ப்ளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரூ அது ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் என்னோட ரெண்டு சிமே ஒண்ணு மெடிக்கல் ஃபீல்டு கண்டிப்பா படிக்க வப்ப அப்டி இல்லையா அடுத்த சாய்ஸ் அவங்களோடது சாய்ஸ் என்னோட சாய்ஸ்சு ஒன்னு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா நம்பக் கிராமத்த பொறுத்த வரைக்கு அது ஒரு சேவையாவு செய்யலா அமோண்ட்டூ பாக்கற மேரியா இருந்தாலு அதுவு ஓக் கே அந்த ஃபீல்டுக்கு ஏன்னா இப்ப தொட்டதுக்கெல்லா நம்ப சாப்புட்ற சாப்பாடும் சரியில்ல நம்ம பண்றது எதுவுமே சரியில்ல இல்லையா அதனால நம்ப குழந்தைங்களுக்கு ஓகே நாம்ப தா ஒரு கிராஜுவேஷனு ஆர்ட்ஸ் ஏதோ அதுவே நம்பளுக்கு பெரிய விஷயம் நம்ப டாடி மம்மி நம்மள படிக்க வச்சது எங்க ஃபா தர் லா என்னய சிங்கிள் டாடி யா மம்மி இல்ல சின்ன வயசுல எறந்தாச்சி சோ சிங்கிள் டாடியா எங்க அஞ்சு பேத்தையுமே வளத்து இந்த ஜெ அந்த ஐயோ அதாவது என் தம்பி கடைசி ரெண்டு வயசு பேபி அப்போ அம்மா தவறி அப்ப அது எங்க சிங்கிள் டா டி எங்கள வ வந்து நல்லா ஒரு போ ரொம்போ ஓ ஒரு தைரியமா வளத்தாரு து எங்க எ த்திமே எனக்கு ரொம்ப புடிக்கூ எங்க டாடிய பட் டாடி இப்ப மிஸ் ஆயிட்டாரு ஆ
அ அம்மானா புடிக்கூ அப்டி சொல்லுவாங்க எனக்கு எங்க அப்பாவதா ரொம்ப புடிக்கும்
ஆ சு சு பார் சூப்பரான டாடி எல்லாத்துக் க்குமே இன்ஸ்பரேஷன் எங்க டாடி எனக்கு ரொம்ப புடிக்கு எங்க டாடி யே அதாவுது ஒரு பொம்பள புல்லன்னா வீட் வீட்டிக்குள்ள மட்டு இருக்கக் கூடாது எல்லா வேலையு செய்யணு வண்டி ஓட்டணு மாடு ச் நம்ம மா கிராமத்துல அதிகமாக நம் ம்ம மாடு தான யூஸ் பண்ணுவோ மாட்ல என்ன வருமானோ இல்லயா அடுத்து என்ன விவசா சாயத்துல என்ன வருமானோ பால் கரக்கணு எல்லா வேலையு போ ரொம்ப போ இதா என்னய வளத்தாரு போல்டா ஒரு ஆம்பளப்புள்ள மாரியே என்னயே வளத்தாரு எங்க டாடி அடிக்கடிக்கு சொல்லுவாரு பயந்துருக் க்காத பயந்துருக்காத ரொம்ப இது பண்ணணு அப்படின்னிட்டு பட் இப்ப ஃபீல் பண்ற நம்ம டாடி இல்லையே இன்னு கொஞ்ச நம்மள நல்லா பார்த்துருப்பாரே அப்டின்னு ரொம்ப ஃபீல் பண்ண இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு டாடி தான் கலயாண ஆயிட்டு ஒரு டூ இயர்ஸ் த்திருந்த ரே அப்புறோ யாரு அப்பா ரெண்டாயிரத்தி த்தி ஆமா
இருவத்தி ஒண்ணுதானே எ எனக்கு எங்க அம்மாக் வ இதுல கொரோனா ஆமா ஆ எங்க அம்மா அப்பா எறந்தது கொரோனாவாலதான்
அய்யய்யோ அவ்ளோ இன்ஃபெக்ஷன் ஆயிட்ச்சோ
ரெண்டு பேரு ஆட்டோ ஓட் டுவாங்க அம்மாவும் அப்
ஓ ஓ ஒ அப்ப இன்பெக்ஷன் ஆயிருக்கு அப்ப நீங்க பெரிய பிள்ளையா தானே இருந்திருப் பீங்க டென்த் அப்ப நம்ப உங் வீட்டு சைடு என்ன ஃப்ராபிட்லா இருக்குமுல்ல இதெல்லா நெலம் பலம்லா இருக் இல்லீங்களா
அதெல்லா எதுவு இல்ல
ஓ அப்ப நம்ப டவுனுக்குள்ள நீங்க வளந்த புள்ள
டவுனுன்னு சொல்ல முடியாது கிராமன்னும் சொல்ல முடியாது இது ஒரு என்ன எடமு தெற்ல
வீடு மட்டு
அதாவது சுத்தி இருக்றதுலா டவுனுதா ஆனா ஏ ஏரியா மட்டு டெவலப் ஆகாம இருக்கு அந்தோ ஏ தெரு ஏரியா மூணு தெரு மட்டுந்தா ஏ ஏரியா அது உள் டெவலெப் ஆவாம அப்டியே க பட்டிக்காடு மார்ரிக்கு மீதி எல்லா பாக் நல்லா வெல்டெப்ளா டெவலெப்டா இருக்கு அதனால இன்ன வரைக் இன்னு எனக் கன்ஃப்யூஸ்டாதா இருக்கு ஏ ஊரு கிராம்
சிட்டியானே தெரியாம இருக்கு இல்லையா அப்ப வயல்வெளிலா கெடையாது வீடு மட் டுந்தா சொந்தமா சேர் சே வீடுல்லா எ பராமரிப்பு இருக்கா இல்ல அப்டியே போட்டாச்சா
வீடு அதா வீட்லதா இப்ப இருக்காங்க அதாது சொ சொந்த வீடு கடையாது எங்க அம்மாப்பா கொஞ்சொ தொடந்துதா வச்ட்டுவேனு இல்ல எப்டின்னா பாட்டி ஓட வீடு தானே இருந்தோ
ஆ ஆ ஆ புரி பாட்டி வீடு எது அம்மாவோட பாட்டியா அப்பாவோட பாட்டியா அப்பலொ பாத்தா சித்தப்பாங்ளா இருக்காங்ள அவங்களுக்குலா தலா ஒர்
ஆ எல்லாத்துக்கு பங்கு இருக் கு
பங்கு பரவால விடுங்க நம்ப கையில கல்வி இருக்குது அத வச்சி நம்ம எந்தென்ன வீடா
நா இன்ன வரைக்குமே சொல்றது அதா என்ன படிக்க வக்கிறதே போது எனக்கு
அது உண்ம தா தங்கோ உங்கள படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குறா நல்ல அதாவது எந்த ஒரு எதிர்பாப்புல்லாம இந்த ஒரு ஜென்ரேஷ் ஷன்ல ஒரு சித்தி சித்தப்பா ஆயிரமே அவங்க நம்ப்ள கொற சொன்னாலுமே அதெல்லா நம்பி எ எடுத்துக்க கூடாது பெருசா இல்லையா அவங்க நல்லதுக்கு தாஸ் சொல்றாங்கன் அப்டி யோசிச்சி பண் ஏனா எங்க டேடிலா எங்ள அப்டிதா பண்ணார் அதாவது அவர் சொல்லும்போது எனக்கு என்னடா இந்த மனுஷ நம்ள எப்பப் பார் வந்து நை நைன் பேசிட்டே இருக்றாரே அப்டின் யோசிப்பே பட் அவரு இல்லாத சூழ்நில தா எங்ளுக்கு தெரிது அவரு வந்து இன்னார பத்தி இப்டி கரெக்டா சொல்லி இருக்காரு எப்டி இருக்கணு கத் டா சொல்லியிருக்காரு இப்ப ஃபீல் பண்ணி நம்ம ஸ்டேடஸ் போட்டு என்ன யூஸ்ஸு டேர் நீ இல்லாதம்போது எங்க அண்ணாக்குல்லா எங்க அப்பாவ ரொம்ப புடிக்கு அ ஆனா அப்போ புடிக் காது அதாவது அண்ணாக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணியாச்சி என்னன்னா நம்ம அக்கா சின்ன வயிஸ்ல கல்யாணம் பண்ணிரு ச்சி அக்காக்கு அப்ப நா டென்த்து படிஸ்டிருந்த அப்ப க கல்யாணம் பண்ணும்போது அப் ப நம்ம வீட்டுக்கு யாரு சமைக்க ஆள் இல்லல்ல என்னியு நிறுத்த மாட்ட சொல்லிட்டாரு ஸ்கூல விட் டு இப்ப ஒடனே அண்ணனுக்கு ரொம்பச் சின்ன வயிசு எங்க அண்ணாக்கு பதினெட் டு பத்தொம்போது வயிசு
அ ஓ பதனெட்டு வயிசுலலா கல்யாணம் பண்டாங்க எங்க அம்மாவு அப்டிதா ரொம்ப சின்ன வயிசுல கல்யாணம் பண்டாங்க அ
ஆதனால கால் சவுண்ட்டு வருதா பூக்கி சவுண்ட்டு எது வருதா கால் சவுண்டு எது வர்லல்ல நா நார்மல் கால் வீட்டுல கூப்புறாப்புல செகன்ஸ்ஸு கம்மியா ஓட் கா நா இப்போ பாக்கற ஒண்ணு ஆகாதுல்ல அது பரவால்ல அப்ப நா கூப்ட்டுக்கற அவருக்கு வேலருக்கு கொஞ்ச வர்சொல் ஏ தர்ஷுகுட்டி அ அதனால இப்ப நம்ம யோசிக்கிறோ நம்ம டேடிய பத்தி ஐயோ நம்ம டாடி சொன்னது கர்டாருக்கே அப்டின்ட்டு இப்ப ஃபீல் பண்ணிட்டு நாம்பருக்குறோ அதனால நீங்க டே சித்தி சித்தப்பா ஏதாது ஒண்ணு சொன்னலு எ கோய்ச்சிக் கூடாது கோப்படக் கூடாது நெல்லதுக்குதா ஆனா இந்த ஓர் சூழ்நிலல உங்க படிக்க வெய்க் கிறாங்கள சோ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து சரிங்களா நீங்க நல்லா படிச்சி ந ல்ல ஒரு ஜாபுக்கு போம்போது அதிகமா ஃபாரின் ட்ரை பண்ணுங்க
ம் கண்டிப்பா நா பரின் வேலைக்கு போவேங்க எனக்கு என்னன்னா ஒண்ணு சென்ட்ரல் கவுர்மெண்ட் வேல போயற்ணு இல்லன்னா பாரின் போயற்ணு எனக்கு ஆர்மி போகணுன்னு ஆச ஒன்னு ஆர்மி போனு இல்ல
ஆர்மி நல்ல ஒரு இதுதா ஆன அந்த வேலைய செய்றதுக்கு ஒரு மனசு புவு ஒரு பெரிய மனசு வேணு ஆ நம்ம அந்த சொல்றோம் இல்லையா வாயால வார்மினு பட் அத சொல்லும் போதே நமளுக்கு ஒரு அந்த உணர் ச்சி வரு ஓகே ஓ யூஸ் பண்ணுங்க சென்ட்ரல் இல்லையா அடுத்து பாஃரின் போய் பண்னுக ஏன நம்புளோட எஜிகேஷன் நம்புளுக்கு வேல்யூ இல்ல சரிங்களா நம்ம ஃபார் ரின் போனா நல்லா சம்பாதிக்கலா அத வச்சு நீங்க நெரை
ப்ப ஆர்மியு போரோம்னா ஒரு சின்ன ரேங்க் சோல்ஜர்ல போக கூடாது
ஆ இப்ப படிச்சுக்கு தகுந்த மாரி பண்ணுவாங்க ல
அப்புடி இல்ல ஒரு எக்ஸாம் எலூதி கிலியர் பன்னாபோதுங்கா நம்ம நல்ல நல்ல ரேங்கோடவே போல மொத்தோ மொத்தோ மூணு கேட்டகரி இருக்குது அதுல மொத்தோ ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்னு டென்த் முடிச்சு ஆர்மி
ஆ ஆ ஆ
அவங்கலா ரொம்ப கஷப்படுவாங்க ஸ்டார்டிங்ல
ஓ ஓ இப்ப இதுக்கெல்லா ஒரு எஜுகேஷன் ஆ ஆமா ஆமா அப்ப வந்து ஆ ஒகே அதுக்கெல்லா ஒரு டிகிரி முடிச்சுட்டு உள்ள போம்போது கொஞ்சோ அதுகு நமபுளுக்கு தகுந்த மாரி பண்ணுவாங்க இல்லையா அவன நாட்டுக்கு நல்லது செய்யணும் போறீங்க இல்லையா ஓ உங்க மனசுலா ஒரு நல்ல மனசுப்பா கண்டிப்பா அப்படி இல்லையா ஃபாரின் போறீங்களா கை நிறைய சம்பாதிக்கலா பாப்பாக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் பண்ணலா ஃபாரின் கூட்டு போய் நீங்க படிக்க வைக்கலா அப்ரோ இங்கனி ஆமா இங்கின சரியான கண்ட்ரி எனக்கு ரொம்ப புடிக்கு ஜப்பான வித்து தென்கொரியா இருக்குல்ல தென் ஆ சவூத் கொரியா எனக்கு ரொம்ப பிடிக்கு இந்த ரெண்டு கண்ட்ரி
ம் எனக்கு போனா ஜப்பான் போனு அப்படி இல்லன்னா ஜெர்மனி போனு ஆமா ஜப்பானுக்கு ஈசி தாங்க்கா ஒரு மூணு எக்ஸாம் மட்டு எழுதுன்னா போது ஆ ஜப்பானீஸ் எக்ஸாமு நம்ம ஜப் பானீஸ் கத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி மொத்தோ என் என் ஃபைவ் என் ஃபோர் என் டூ என் த்ரீ என் ஒன் எக்ஸாம் இருக்கு நம்ம ஒரு என் த்ரீ வரைக் கி முடிச்சிருந்தாலே போது ஈஸ் ஸியா ஜப்பான் போயிடலா ஆ ஆமா இல்ல இல்ல இங்க ஜப்பான் கத்துக்கிட்டு நம்ம நா அங்க வந்து வொர்க்ஃபீல்டாதா மூடம் நமக்கு ஜப்பானீஸ் தெரியுமான் பாப்பாங்க இப்ப வேற நாட்டுக் க மக்கள் வந்து அவுங்களோட நாட்டு மொழிய இப்ப நம்ம ஊர்ல தமிழ் வேற ஒரு ஆமா ஆமா ஆமா நம்ம படிக்கணும் உக்காந்து
இங்கிலீஷ் மட்டு காமனா போதாதா
இங்கிலீஷ் கூட காமன்னு இப்ப போது ஆனா ஜாப்பனீஸ் கத்துக்குட்ட இன்னு யூஸ்ஃபுல்லாருக்கு பெரிய பெரிய எடத்துக்கு அப்படினு இல்லக்கா ஆ ஜப் இப்பன்னா இப்போ வந்து நீங்க கொரியன் சீரீஸ்
ரொம்ப புடிக்கு எனக்கு தமிழ் சீரியஸ்ஸ விட கோரியன் மூவிஸ்ஸு பாப்பே
ஆ கொரியன் சீரீஸ்ல அவிங்க போன்லா யூஸ் பண்ணும்போது பாத்
இங்கீஷ்ல டைப் அடிப்பங்க அதுல கொரியன்ஸ்ல போகு ஆமா
அவங்களா வந்து நாட்டு மொழி மேல ரொம்ப பற்றாருப்பாங்க
ஓ அ ம் இரு நா கூப்பற்ற டென் சகேன்ஸ் ஆயிட்ச்சி இரு இரு இரு அ ஆ செரி ஓகே நானு ஃப்ரீ ஆவுணு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சொல்லி் குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அ சேரி